அலோ
ஹலோ எப்டிடா இருக்க
நல்லாருக்கே நீ எப்டிருக்க
ஆஹ் நல்லா ருக்கே என்ன சாப்ட்டியா
இல்ல இனிமேல்தா சமக்கணுமே
இனிமேதா சமக்கிணுமா மணி இப்பயே இவ்ளோ லேட் ஆயிடுச்சி இன்னு நீ சமக்காமருக்க
சமைக்கவே ல்ல எங்க இன்னக்கி சண்டேல்ல வீட்ல பச ங்கல்லா வெளயாடின்னு வெள்ல வந்து பேட்மிட்டன் வெளாலானு கூப்ட்டாங்க அதுஇதுன்னு போயிடுச்சி மத் சாயந்தர ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்ட்டோ பஞ்சி போண்டாட்டு அதனால யாருக்கு பெருசா பசி ல்ல இனமேல் தான தோச ஊத் த்தி குடுக்கணு மதியானோ வச்ச கறி கொழம்புருக்கு அத வச்சி அப்டியே மேனேஜ் பண்ணிடுவ நீ சாப்
ம்ம் சாப்ட்டு நாங்க படுக் கலே வந்துட்டோ செரி எனக்கு மனசு கொஞ்சோ செரியில்லயா செரி ஓங்கிட்ட கொஞ்சோ பொலம்பிட்டு போனா நல்லாருக் கு அப்டின்ட்டுதா கால் பண்ணே பசங்கல்லா எப்டிருக்காங
எல்லாரு நல்லாருக்காங ஓ மனசுக்கு என்னாச்சி
என்ன எங்க இந்த வீட்ல நடக்கற சண்டைங்கதா பெரியவங்க ஒரு சைடு சண்டனா இந்த பசங்க ரெண்டு ஒரு சைடு சண்ட இப்ப ருக்க ஜென்ரேஷன் ஏ இப்டி ருக்காங்கனே தெரிய மாட்டேங்கிது அவுங்க புரிஞ்சிக்கவே முடில ஓ பசங்க எப்டி
அதுங்ளு இப்டிதா அடிச்சிட்டுருக்குங்க என்னால முடிஞ்ச அளவு மேக்சிமம் ரெண்டு பேர பிருச்சி தான் வைக்கிறது இன்னும் பெரியவனுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆ அதனால அவனுக்கு ஸ்கூல் தான் இருக்கு இந்த வாரத்தில்ல ஒரு நாள் அப்டிஇல்லனா நைட்டு ரெண்டு மண நேரம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க அதனால பெருசா பிரச்சனை எது தெரியர்தில்ல நான் சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சு மே மாசம் தான் இருக்கு எங்க கதற விட போறானுங்கன்னு தெர்ல
பொண்ணுக்கு ஸ்கூல் இருக்கு அதேதான் ஏ பொண்ணுக்கு ஸ்கூல் இருக் இருக்கதான் செய்யுது பையனுக்கு மட்டும்தான் லீவு அப்படி இருந்தோ ரெண்டும் அடிச்சுக்கிதுங்க ஆஹ் என்ன சொல்றதுன்னே தெரியல சின்னவனையும் புரிஞ்சுக்க முல்ல பெரியவையும் புரிஞ்சுக்க முல்ல ஒரு நேரோம் பாத்தா இந்த மாதிரி பசங்க நம்மளுக்கு கிடைக்கிறது காட் கிஃப்ட்ன்னு தோணுது ஒரு நேரோம் ஐயோ கடவுளே இப்டி ஒரு பசங்கள வச்சிருக்கோமே அப்டின்னு தோனுது இந்த பசங்க மென்டாலிட்டியே புரிஞ்சுக்கவே முடியல நாம இந்த பசங்க தான் இப்டின்னு நினைச்சேன் போற இடத்துல ஏதாவது ஒண்ணு கேட்டா அதுந்களும் அதுதான் சொல்றாங்க இல்ல இப்டிதான் யோசி க்குதுங்க எல்லாமே செல்ஃபிஸ்ஷா தான் இருக்குதுங்க அப்டின்ட்டு என்ன பசங்களும் ஒண்ணுமே புரியல எப்டிதான் இவுங்கள இவங்களுக்காக நான் சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிடுன்னு போலருக் அந்த அளவுக்கு தலை வலிக்குது
அவ்ளோ ட்ரு அவ்ளோ டென்ஷன் எல்லா எடுத்துக்காத சின்ன பசங்க இந்த வயசுல அப்டித்தான் இருப்பாங்க போவ போவ அவங்களே தெரிஞ்சுக்க போறாங்க இந்த வயசு ந ம்ம் பண்ணாத அமக்கலமா என்ன நம்ம வெள்ள ரோடு வீடு விளாடும் போது அங்க பிரிச்சி பிரிச்சு பண்ணோம் எல்லா அமக்களுத்தோ இதுங்க ஒரே இடத்துல இருக்கத் னால எல்லா அமக்களுத்தையும் நம்மகிட்ட பண்ற மாதிரியே தெரியுது போவ போவ சரியாயிடும் எல்லாமே
எனக்கு புரியுதுதான் இருந்தாலும் என்ன பண்றது மனசு கேட்க மாட்டேங்குது நம்ம சொல்ற பேச்ச கேக்க மாட்டேனு நினைக்கும்போது சில நேரோம் கஷ்டமா இருக்கு சில நேரோம் நம்ம ப சங்களே மேலுன்ட்டு மத்த பசங்க நடக்கறத பார்க்கும்போது ஐயய்யோ நம்ம பசங்க எவ்ளோ மேலுடா அப்டின்னு தோனுது அந்த அளவுக்கு மண்டை கொடாயது எங்க ஹெல்த்தியானதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்க ங்க் நல்ல குணத்தை சொல்லி கொடுத்தாலும் பாதி தான் அக்ச்ட் பண்ணிக்கக்குதுங்க மீதிய விட்டுடுதுங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல நீ சொல்லு பசங்க என்ன பண்ண போறாங்க இதுக்கப்புறம்
பியூச்சர்ல தெரியல பெரிய வந்து பயோமக்ஸ் குரூப் படிச்சுட்டு இருக்கா என்னன்னு கேட்டாலு ஏதோ குழப்பி குழப்பி சொல்றா சரி அதுங்க படிச்சு முடிச்சா அதுங்களுக்கே ஒரு ஐடியா வரும் விட்டுட்டேன் சரி தான் வந்து படிச்சுட்டு இருக்கான் செவன்த் ஸ்டாண்டர்ட் அதனால வந்து ஒன்னும் பெருசா புடிக்க மாரி லா இல்ல பசங்க என்ன பண்ண போறாங்க
என் பசங்களும் அதேதான் பெரியவளும் நீ சொன்ன அதே கூத் தான் பஸ்ட் குரூப் தான் எடுத்திருக்கா சின்னவ இப்பதான் செவன்து போறான் சோ ஆ என்ன சொல்றது அவங்கங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டே நான் இத படிங்க அத படிங்கன்னா ஃபோர்சே பண்ணல என்ன உங்களுக்கு தோணுதோ அத எஃபெக்ட் போடுங்க கூட நான் இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இதுக்கு மேல எங்க மாமியார் டார்ச்சர் வேற நான் இருக்கும் போது அப்படியே என் அப்படியே தூக்கி தலமேல வச்சுன்னு பேசுறாங்க நாங்க இல்லாத போது என் பசங்க கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க என்ன பண்றதுமே தெரியல வெளியவும் இவ்வளவு பண்ணாலும் பாத்துு பாத்துு பண்றே அவ்வளவு பண்ணாலும் என் பத்தி வெளியே கொரதான் பேசின்ட் இருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல உனக்கு எப்படிடி
எல்லா மாமியாரும் இதே மாதிரிதான் அவங்கள நம்மளால திருத்த முடியாதது அவங்களுக்கு திருத்துறது நம்ம வேலயும் க கடையாது வீட்ல எப்படி சமையம் எல்லாம் எப்படி போது நல்லா டிஷ் எல்லாம் வருதா செஞ்சா
அடிதான் சமையலுக்கு பயந்து பயந்து சமை பன் ஒழுங்கா வரல இப்ப பயப்படாம சமைக்க நல்லா வருது நம்ம பசங்க சாப்ட்டு நல்லா இருக்கு சொல்லறத விட மத்த பசங்க சாப்ட்டு சூப்பரா இருக்குது ஆண்டி சூப்பரா இருக்குது ஆண்டினு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இவங்க ரெகுலரா அதே டேஸ்ட்ல சாப்பறதுனால இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல போல இருக்கு மத்த பசங்க சாப்ட்டுச்சுன்னா ஆண்டி சூப்பரா பண்றீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்ட்டு சொல்றாங்க அப்புறம் நீ காய்கறி எல்லாம் அ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே வாங்குரல இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஆர்கானிக் சாமின் போடுறாங்க உனக்கு வேணும்னா சொல்லு நான் வந்து ஆர்கானிக்கா எல்லா வெஜிடபிள்ஸுமே கிடைக்குிது உனக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நான் வாங்கிட்டு வந்து தரேன்
கண்டிப்பா ஆனா இப்பல்லா எது ஆர்கானிக் எது வந்து இன்ஆர்கானிக்னே கண்டுபிடிக்க முடியல ஆர்கானிக சொல்றாங்க நம்மளும் அதிக காசு கொடுத்து வாங்கறோம் ஆனா அதுவும் இன்ஆர்கானிக் மாரியேதான் இருக்கு இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் அவ்ளோ ரீல்ஸ் பாக்குறோம் எதுோ ஆர்கானிக்ு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா எதுவுமே வந்து ஃபாலோ பண்ண முடியல எதுவும் கண்டுபுடிக்க முடியல நீ சொல்ற கடை நல்லா நம்பிக்கையான கடையா
ப்ப சொல்றது வந்து இவங்க கடை மாரில்லா போடல என் பிரெண்ட் என் பொண்ணோட ப்ரெண்டோட அப் ப்பா பண்றாங்க ஒரு வாட்டி ஸ்கூல் ல பாத்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி காய்கறி வந்து கீரை எல்லாம் போட்ருக்கே ஆ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாரு அது வேணா நம்ம அதனால எனக்கு தெரியும் கீரையும் ஏன்னா அவங்களே போடுறதுனால கண்டிப் பா அது வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பண்றாங்கல்ல ஆர்கானிக்கா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆ எனக்கு ஒரு நம்பிக்கை நான் இன்னும் போய் நேர்ல போய் அந்த ஃபார்ம் பாக்கல பார்த்தேன்னா உனக்கு சொல்றேன் சரியா அதே மாதிரி ஆ நாட்டுக்கோழி முட்டை வேணும்னா கூட சொல்லு நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல வச் வச்சிருக்காங்க நான் உனக்கு வேணுனா நான் வாங்கிட்டு வந்து தரே பொண்ணுக்கும் பையனுக்கும் குடு இதெல்லா கொடுத்தாதான் கொஞ்சமாது ஃபியூச்சர்ல ஸ்ட்ரென்தா இருக்கும்ங்க ஒன்னும் இல்ல என் பொண்ணு கூட்டிட்டு ஒரு கடைக்கு போனு அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கதான் அந்த ட்ரெஸ் எடுக்குற கடையில ஒன் அவர் தண்ணி குடிக்காம நிக்க முடியல அவளால நடந்துட்டே இருந்தான் கேட்ட என்ன சொல்ற நடந்துட்டே இருந்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது ஒன் அவர் நிக்க சொன்ன னால என்னால நிக்க முடியலங்கறா என்னத்த சொல்றது இவங்கல்லாம் அந்த அளவுக்கு வீக்கா இருக்காங்க நம்பல்லாம் எவ்ளோ ஓடி ஓடி வெளாடுவோம் கூப்ட்டு உக்கார வச்சு படிக்க சொன்னாலும் படிப்போம் ஓடி வெளாட சொன்னாலும் ஓடி ஓடி வெளாடுவோம் ஆ ஆனா இவங்க கொஞ்ச நேரம் அவங்களுக்கு புடிச்ச வேலைய செய்ய சொல்றது கூட கஷ்டமாருக்கு ஆனா என் பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ஷாப்பிங் போலாம்னா நோவும் அவளுக்கு புடிச்சது அந்த சோஃபால உக்காந்ததுட்டுருந்தா ஓகே அவ உக்காந்துட்டு என்ன வேல செய்ய சொன்னாலும் செய்வா வெளிய போணும்னா வேனா அதே அவங்க பிரெண்ஸோட போ சொன்னா போவா அது மட்டும்தான் அவ இஷ்டமா செய்வா எங்க கூட ஒண் ணு ரெண்டு எடம் தான் ஓரளவுக்கு வருவா அதுக்கப்புறம் கண்டினியூஸா கூப்ட்டோனா வரல அப்டின்னுருவா அவளுக்கு என்னமோ தெரில வெளிய போறதே அந்த அளவுக்கு புடிக்கறது கெடையாது வீட்டுக்குள்ளயே இருக்கதுதான் அதே பையன் அப்டியே ஸ்டேட் ஆப்போசிட் அவனுக்கு வெளியே சுத்திகிட்டே இருக்கணும் அதுதான் அவனுக்கு வந்து ஜாலியான விஷயமே வெளியே போனும் எதாவுது மால்கு போணு பீச்சுக்கு போணு வெளியே போய் ஃபுட்ஸு சாப்புணு எல்லா புடுச்ச வெரைட்டியான ஃபுட்டா ல்லா சாப்புட்ணு அதுதா இன்னா ஒண்ணு நான்வெஜ் இல்லாம சாப்பாடே எறங்காது தலைவருக்கு வெஜிடேபிள்ஸ்லா செஞ்சோம்னா ஏ இப்டியே சொல்வா அய்யயோ இந்த வெஜிடேபிள்ஸா எனக்கு வேணாம்பா இது எனக்கு பிடிக்காதுப்பா எனக்கு வயிறு வலிக்குதுப்பா அப்டினு சொல்லிட்டு ஓடி போயிடுவா என்ன பண்றது எல்லா என்ன சொல்றது தெரியில எல்லா நம்ம பழக்கப்படுத்திட்டோ ஸ்டாட்டிங் இந்த நான்வெஜ் கொடுத்து சாப்புட்டோ அப்றோ பெருசானா சாப்டாம போயிட போது இப்ப என்னடானா நான்வெஜுதா ஒலகமாவே ஆயிடுச்சு ஒரு முட்டையாவுது ஆஃப் பாயில் போட்டு கேக்குறா அது இருந்தா போது சாப்பாடு ரச சாதோ இருந்தா கூட போது சாப்டு கெளம்பி ட்டா அங்க எப்டி நீ சமையல பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற
எல்லா பசங்களு இதே மாதிரி தா இதுல நீயாது டேஸ்டா சமச்சு குடுத்துடுற நான்வெஜுகா எனக்கு இந்த சமையலு ஒழுங்கா வந்து தொலே தொலையிலயா வாரத்து ரெண் நாள் மூன் நாள் வெளிய கடையில வாங்னா தா என்னாலயே வாயில வைக்க முடியுது இதுல எங்க இருந்தா அந்த பசங்கள வேற சாப்ட வெக்குறது இத்தனைக்கோ நா முட்ட ஆம்லேட் போட்டாதா எங்க வீட்ல என்னாலயே சாப்ட முடியு போல அந்த அளவு தா சமையல் இருக் கு எப்புடி உனக்கு மட்டு அந்த சமையல் நல்லா வருதுன்னா எனக்கு ஒன்னு புரியல நா சமச்சா என்னாலே வைக்க முல் ல எதோ அதுங்களாவுது வந்து வெள்ல சொல்லாம வந்து சாப்டுகுறாங்க கடுச்சு மென்னு முழுங்கி என்னால அது கூட முடியில ஒரு ரெண்டு வாரோ உங்கிட்ட வந்து சமையல் கிளாஸ் தா கத்துட்டு போனு பாரு
கண்டிப்பா வா வா ஆனா நல்லா சமைக்லனா கூட செரி நல்லா சமைக்கிறேன்னு சொல்வாங்க ஆனா நீ மட்டுந்தா உண்மைய சொல்ற எனக்கு வந்து சமையலே வர்லனு சொல்லிட்டு ஃபிரண்டு வீட்ல ஒரு நாள் வந்து ஆ சையா பிரியாணி பண்ணே எடுத்துட்டு போங்க உங்க பையனுக்கு அவனுக்குதா பிரியாணி பிடிக்குமேனு குடுத்து விட்டாங்க வீட்ல எடுத்துட்டு வந்து சாப்டா எப்புடி தப்பா பண்ணாலு அது மாதிரி ஒரு பிரியாணி பண்ணவே முடியாது நாங்க சாப்டவு இல்ல நாய்க்கி தா போட்டோ நாயுமே சாப்டல என்ன பண்ணாங்கனே தெரியல அது பிரியாணினு குக்கர் நெறைய செஞ்சு வச்சுட்டாங்க அவுங்க வீட் வீட்ல இருக்க பசங்களு சாப்டுறாங்க அவுங்க வீட்டுக்காரு சாப்டுறாரு நல்லா இருக்குனு வேற சொல்றாங்க அப்ப பாத்துக்கோ எப்புடி எல்லா அதாவுது வந்து அதது பழக்கப்படுத்துற விதோந்தா போலருக்கு இவளதா என்னால செய்ய முடியு செஞ்சத வெச்சி சாப்டனு அப்டின் சொல்லி விட்டுட்டு வேலய பாக்குறாங்க அது ஒரு நாள் பாக்குற குக்கர்ல ஆ புதினா ரைஸுன் சொல்ட்டு குக்கர் ஃபுல்லா அதுவே மூணு வேலைக்கி சாப்புட்றாங்க இவுங்களா ஒரு வேலைக்கி ஒரு டி ஃப்ரெண்டா செஞ்சுட்டா முஞ்சிச்சு அது மீந்து போச்சுன்னா எ தலையில தா கட்டுவாங்க நா தா சாப்புன்னோ அது மாதிரி இருக்கு இங்க நெலம ஆனா அம் சில வீட்ல இதுதா நல்லாருக்கு அப்டின் சாப்புறவங்க இருக்காங்க எல்லா அவுங்கவுங்க வாய் டேஸ்டு
சோ எனக் வீட்ல வேல இருக்கு நா அப்புறோ உன் திருப்பி ஒரு டென் மினிட்ஸ்ல கால் பண்ற
ஆ செரி டி பாய் பாய்
ஆ பாய்